ஹலோ
ஹலோ என்ன பண்ணிட்ருக்க
அ சும்மாதா இருக்க நீ என்னா பண்ணிட்ருக்க
ம் நானு சும்மாதா இருக்கே எப்டி இருக்க நீ நல்லாருக்கியா
ம் நல்லார்க்கே நீ நல்லார்க்கியா
ம் நா கூட நல்லாதாருக்கே சும்மா ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் பாத்துட்ருந்தனா ஆஃபர்ல்லா வந்துருக்கு நறைய
என்ன ஆஃபர் வந்துருக்கு எதுல பாத்துட்ருக்க
ஆமா இந்த ஷாப்ஸி மீஷோலலா நல்ல ஆஃபர்ஸ்லா வந்துருக்கு அதா உங்கட்ட சொல்லலாமேன்னு கால் பண்ண
அது செரி சொன்ன வரைக்கு நல்லதுதா நானு போய் பாக்ற செக் பண்ணி எந்த மாரியான ஆஃபர்லா இருக்கு இப்போ
இப்போலா வந்து ஃபுல்லு இந்த கேஷுவல் வேர்ஸ்லா இருக்குல்ல இந்த சம்மருக்கான டிரெஸ்ஸஸ்லா இருக்கு அதல்லா கம்மி வெலைக்கு வந்திருக்கு ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ அந்த மாதிலா இருக்கு அப்றோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்கு கேஷ்பேக் கூட இருக்கு செக் பண்ணி பாருணோனா ஒனக்கு லின்க்குலா அனுப்
பா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குற
ம் ஆமா இப்போல்லா ஆன்லைன் ஷாப்பிங் இல்லாம வாழ்கையே இல்லயே
ம் ஆனா நா வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு ஆன்லைன்ல பிஃபர் பண்ண மாட்ட எனக்கு வந்து அங்க போயி ட்ரயல் ரூம்ல செக் பண்ணி போட்டு பாக்கறதா புடிக்கு ஆனா நீங்க சொல்றது பாத்தா ட்ரை பண்லான்னு தோணுது நறையா ஆஃபர்ஸ் சொல்றல
ட்ரெஸ்ஸு ஃபுட்வேரெல்லாங் கூட இருக்கு இந்த பேகுலா இருக்கு ஆஃபிஸ்க்கு கூட்டிட்டு போற பேகு குழந்தைங்களோட பேகு அதெல்லா கூட இருக்கு நீ பாரு வேணா
ஆ செக் பண்ணி பாக்குற கண்டிப்பா
ம் அதுவு அந்த ஆஃபீஸ்லா பாத்தா வாங்கனு போல இருக்கு அப்டியே எல்லாமே வாங்கிட போல நா விட்டா காசு இருந்தா போது போல இருக்கு
ம் அ தேவயானத மட் டு வாங்கனு நம்ம செல நேரோ அதுல தேவ இல்லாத பொருளுமே வாங்கிருவோ சேத்து
ம் ஆமா ஆஃபர்க்காக ஆஃபர் இருக்குன் சொல்லிட்டு தேவ இல்லாத விஷயோல்லா வாங்கிட்டு
ம் ஆமா ஆஹ் கண்டிப் ப்பா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நமக்கு டைம் தா சேவ் பண்ணுதுல்ல
ம் ஆமா இந்த ட்ரஃபிக்ல வந்து கட கடயா தேடி அதுவு நமக்கு செட்டாகலனா பு புடிக்லன்னா வேற கட போய் பாத்து
ம் ஆமா ஏன் கண்டிப்பா இந்த ஃபெ ஃபெஸ்ஸிவல் டைம்லா இருக்குல்ல அப்ப ரொம்ப க்ரௌடு அதிகமா இருக்கு அப்ப வந்து ஆன்லைலனா அது தேவ இல்லாத நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியா வாங்கிர்லா ட்ரெஸ்ஸஸ்லா
ம் ஆமா இந்த தீபாவளி டைம்ல தா ரொம்ப மோஸ்ட்டா வந்து ரொம்போ க்ரௌடா இருக்கு அப்றோ இந்த ஆன்லைலல்லா பாத்தேன்னா ஒனக்கு நறையா ஆஃபர்ஸ் கூட வரு தீபாவளி டைம் பாத்து
ஆஹ் என்னனல்லா நீ வாங்குவா அந்தர் மாரி டைம்ல
நா வந்து டிரெஸ்சு தா வாங்குவ டிரெஸ்சுக்கு டிரெஸ்சு வாங்குவ அதுக்கு மேச்சிங்கா இயரிங்ஸ் இருக்கான் பாப்ப இந்த சாண்டல் ஸ்லிப்பர்ஸ்லா இருக்குல கொஞ்சோ ஈஸியா லைட் வெயிட்டா இருக்க மாரி பாப்பனா
ம் ம் டெலிவெரில்லா கரக்ட்டா வந்துட்தா
ம் மோஸ்ட்டா எல்லாமே கரெட்டா வந்துடு ஆனா வந்து சம்டைம்ஸ் வந்து சைஸ் மாறி வந்துரு எனக்கு சைஸ் மாறி வந்துடு அது நா ரிட்டன் போட்டுடுவே ஆனா சம்டைம் ரிட்டன் கூட இருக்காது ரீப்ளேஸ் பண்ற மாதி எதாச்சு பாப்பே நா இல்லாட்டி அதுவே வச்சு அட்ஜஸ் பண்ணிக்க வேண்டிதா
ஆமா ஆனா அந்த மாரி டைம்ல நமக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தான
ம் ஆமா சிலட்டைம் வந்து ரீஃபண்ட் கூட பண்ண மாட்டாங்க
ம் ஹும் இந்த ச டெலிவெரி பாய்னாலே நறைய இஷூலா இப்ப வருது தான
ம் அதுவு நா வந்து ஆன்லைன்ல வாங்குனன்னா ஆன்லைன்ல பே பண்ணவே மாட்ட வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணாதுக்கடுத்துதா பே பண்ணுவேனு
அதுதா நல்லது நானு ஒரு டைம் பண்ண இது மாரிதா முன்னாடி ப்ரீபெய்டு ஆட்ரு பண்ணிட்டே நாங்க அக்சுவலி மாடிலல்ல இருக்கோ கீழ வந்து அவுங்க பாட்ணு வெச்ட்டு பேய்ட்டாங்க அந்த நம்மளோட என் ப்ராடக்ட்ட ஒரு ஃபோன் பண்ணல யாராச்சும் எடுத்துட்டுப் போனா என்னா பண்றது
ஆமா கரெக்ட்டு தான் இந்த மாதிரி எனக்கு கூட நடந்துருக்கு ஆனா எனக்கு வந்து வாங்குனதுக்கட்த்துதா ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆயிடும் ஒரு ரெண்டு மூணு ஆட்ரு போட்ருந்தேன்னா ஒன்னு மிஸ் ஆயிடோ அது ரீஃபண்ட் கூட பண்ண மாட்டாங்க
உம் நமக்கு தேவயில்லாத டென்ஷன்
உம் ம் வாங்கான போது புக்குடுன்னு காமிக் கும் வந்தது பட்சிச்சி பாத்தா மிஸ் ஆயிடும் அது கூட வந்து மேலே கொண்டு வந்து குடுக்க மாட்டாங்கலாம் வீட்டுக்கு கீழயே தெருவுலயே நிப்பாங்க அவுங்க அங்க போயிட்டு வாங்கிட் டு வரணுமா
நம்பதான் எறங்கி போனும் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க
உம் ஆமா
ஃபிரி ரிவ்யூஸ் பாத்து வாங்குவீங்களா நீங்க
ம் ஆமாமா ரிவ்வியூஸ் பாத்துதான் வாங்குவேன் ஒரு சில டைம் என்னஆகும் ட்ரெஸ்ல்லாம் நல்லாருக்கும் அந்த ரிவ்வியூஸ் செக்சன்ல போனேன்னா வையேன் அந்த ட்ரெஸ்ச வந்து ஏதாச்சு ஆம்பளைங்க போட்டு வச்சிருப்பாங்க அது பாத்துட்டு மூடு அப்செட் ஆயிடும் ஐயயோ இது போய் வாங்கணுமானு சொல்லிட்டு லேடிஸ் ட்ரெஸ்லாம் அவங்க போட்டு பாத்து வச்சிருப்பாங்க
ஆஹா ஆமா உம் மோஸ்லி வந்து ஆஹ் ரிவ்யூ ரேட்டிங் இந்த கஸ்டமர் போட்டோஸ்ல்லாம் பாக்கணும் ஆனா நான் என்ன யோசிப்பேன்னா செல டைம் வந்து ரிவ்யூ அவுங்களே போட்டுப்பாங்களோ அந்த கம்பெனி ஆளுங்களேன்னு தோணுவ இருக்கு
உம் ஆமா மேபி வந்து ரிவியூஸ் குடுத்தா அவளுக்கு மணி வரும்னு நெனைக்கிற ம் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா ஆளுங்கல வச்சி ரிவிவ் போட வச்சி அந்த மாரி கூட இருக்கும்
இருக்கும்
ப்றோ வந்து இந்த மொபைலு ஹெட்ஃபோன் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சோ சீப்பரா கிடைக்கும்
ஆ ஆ ஓகே ஓகே செக் பண்ணி பாப்போம்
ம் ன்னா அது பாத்து வாங்கனும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வாங்கிட்டோன்னு வையன் அது வந்து சீக்கிரமே டிபெக்ட் ஆயிடும்
உம் ஆக்சுவலி எனக்கு இன்னொரு டவுட்ட இப்ப நம்ம ஆன்லைன்ல வாங்கறோம்ல்ல அந் த ப்ராடக்ட்ஸ்க் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இது குடுப்பாங்களா அது பேரு என்ன ஹம் வேரண்டில்லாம் கொடுப்பாங்களா
ம் அது வாரண்டிலாம் கொடுப்பாங்க ஒன் இயர் அப்டின்னு போட்டிருக்கும் மேக்சிமமா எல்லாதுக்கும் ஆனா அது எப்டி கிளைம் பண்றது தான் எனக்கு தெரியல அதோட ஹெட் ஆபீஸ் மாதிரி போயிட்டு செக் பண்ணும் போல வாரண்ட்டி கிளைம் பண்ணனுனா
ஆனா இது மாறி எனக்கென எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம இந்த ஷாப்ல போய் வாங்கநா நமக்கு ரெண்டு நாள்ள எதாச்சும் ஆயிச்சனா டக்குன்னு அந்த கடைக்கு எடுத்துட்டு போய்லால்ல
ம் ஆமாமா அதுவும் கரெக்ட்டு தான்
ஹாஹ நமக்கு ஆன்லைன்ல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அஹ் டிஸ்அட்வான்டேஜஸ்ஸும் இருக்குல்ல
ம் ஆமா சம்டைம்ஸ் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பாத்தா அப்டின்னா சில பேக் வெப்சைட்ஸ் கூட இருக்கு அதெல்லாம் நம்ம பாத்து இருக்கணும் இல்லாட்டி வந்து நம்ம ஏமாத்திடுவாங்க
ம் ம் இதுக்குதான் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து அஹ் டெலிவரி டைம்ல அப்டிப் பேப்பண்ற மாரி போட்ருணும் ஆர்டர்ஸ்லாம் முன்னாடியே பே பண்ணவே கூடாதுல்ல
ஆமாமா கரெக்டா சொன்னிங்க இந்த மாதிரி இப்ப எல்லாம் இன்ஸ்டால நெற அப்டியே வருது இந்த மாதிரி இது கம்மியான விலைக்கு இருக்குன்னு சொல்லிட் டு ஆன்லைன்ல தான் பே பண்ணனு சொல்லிடுவாங்க அப்படிதான் என் பிரெண்டு ஒருத்தி பே பே பண்ணிட்டு அவளுக்கு வரவே இல்ல அவள அப்டியே பிளாக் பண்ணி ட்டு அந்த இது அக்கௌண்ட்டு அப்டியே போயிடுச்சு
ஆ வேஸ்ட் ஆய்டுச்சுல பாவ
ம் ஆமா இந்த இன்ஸ்டால்லா அவ்வளவு நம்ம கூடாது இந்த நா இந்தமாரி டீரஷ்டடான ஆப்ஸ் தா நம்பணு அமேசான் மீஷோ அந்த மாரில்லா பாக்கணு பிளிப்கார்ட் கூட நல்லாதா இருக்கு
ம் பிளிப் இது விட எனக்கு என்னமோ மீசோ வந்து கம்மியான வெலன்றமாரி நா கேள்விப்பட்ட அப்டியா
ம் அப்டித்தா சொல்றாங்கா ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு எல்லாமே ஒரே மாரிதா இருக்கு மீஷோல வந்து மோஸ்ட்லி டிரெஸ்ஸஸ் தா ரொம்ப இதுவா இருக்கு
சீப்பா
ம் ஆமா சீப்பாவு இருக்கு எல்லாரு ஜாஸ்தியா அது மீஷோல ட்ரெஸ் தா வாங்குவாங்களே
ம் ம் நா இன்னோதா இது மூணுத்துலயுமே ட்ரை பண்ணி பாக்கல ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாக்குறே
அப்டியா இப்ப கூட ரீசண்டா ஏ தங்கச்சி கூட வாங்கியிருந்தா ஷார்ட் டாப் மாரி வாங்கிட்டு ஒரு லெகங்கா மாரி வாங்கனா நல்லாதா இருந்துச்சி குவாலிட்டி கூட நல்லாருக்கு ம் மீஷோல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கனா ஆ கேஷ்பேக் மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆடருக்கு அத வச்சு வாங்கனா அவ
ம் ம் ம்
ம் நல்லாதா இருந்துச்சு கரெக்ட் டைமுக்கு கூட டெலிவரி ஆயிருச்சு
ம் ம் ரைட் ரைட் ஆனாலு எனக்கு என்னமோ ட்ரை பண்றே இருந் தாலு எனக்கு டைரக்டா நம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வீட்ல இருக்கவங்க கூடயோ டைரக்டா ஷாப்புக்கு போய்யி வாங்குற அந்த ஃபீல் வருமா ட்ரெஸ்ஸ ஸ்டச் பண்ணி அதல்லா தோணுது எனக்கு
ம் ஆமாம்மா போயிட்டு வாங்குறதா ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தா இருக்கு பட் இப்ப இருக்க வெயிலுக்கு வெளியே போவே முட் டில்லா ஈவினிங் டைம் தா போனு ஈவினிங் டைம் வந்து சமைக்கவே டைம் கரெக்டா இருக்கு இல்லையா
ஆம்மா கரெக்ட்டு ஈவ்னிங் மேலதா வெளியவே தலைய காட்ட முடியுது வெயில் போட்டு பொழந்து எடுக்குது அங்கெல்லா மழ பேஞ்சிச்சா இங்க ஒரு டூ த்ரீ டேஸா மழை இருந்
ஆமா த்ரீ டேஸ்ஸா த்ரீ டேஸ்க் முன்னாடி மழப் பேஞ்சுச்சு ஆனா அந்த மழை பேஞ்சு இன்னு வெப்பமாய்டுச்சு ம் ஆமா இந்த ஆன்லைன்ல வந்து கிராஸ்ரிஸ்ல்லா வாங்கிருக்கியா நீ
வாங்குவ செல நேர வந்து அதுல பூச்சி இருக்கிறதுல்லா வந்துடுது
அப்டியா
நா வாங்குன வெப்சைட் மேபி அது மாரி இருந்துருக்கும்ன்னு நெனைக்கறே நீ வாங்கனது ஓகேவா நால்லாஞ்
ஆ நா வாங்குன நா வந்து வெஜிடபிள்ஸ்ல்லா வாங்குவே அது வந்து நல்லா ப்ரெஷ்ஷா வரு எப்பயாச்சு ஒரு சில தடவதா வந்து ஏமாத்திடுவாங்க கொஞ்சோ கெட்டு போனதா குடுத்துடுவாங்க ஆன மோஸ்ட்லி வந்து நல்லாதா வரும் ஃப்ரஷ் ஷா இருக்கு இந்த கேரட்ல்லா வாங்கினோனா நல்லா ப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு
ஓ ரைட் ரைட்டு நா ட்ரை பண்ணி பாக்குறே இங்கியு உண்மையானா சொல்றாங்க எப்டின்னா வச்சுக்கோங்களே நம்ம ஈவ்னிங் டைம்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ணோ அப்டின் சொன்னா மார்னிங் அ பறிச்சு வச்சுருந்துருபாங்கள அந்த வெஜிடபிள்ஸ் ப்ரஷ்ஷா நம்ம வீட் வீட்டுக்கே வரு அப்டி சொல்லி நெறைய வெப்சைட்லல்லா நா பாத்தே
ம் அப்டியா மேபி இருக்லா பட் வந்து நா மானிங் தா ஆர்டர் பண்ணுவ அந்த லன்ச் டைம்கல்லா இருக்குல அதுக்
நா நீங்க சொல்ற மாரி அ நீங்க சொல்ற மாரி ஈவ்னிங் டேம்ல வந்து என்ன ஆக போகுது வெஜிடபிள் நம் அடுத்த நாள் தா செய்ய போறோ
ம் ஆமா கரெக்ட்டு தா ம் சம்டைம்ஸ் வந்து சமைச்சு பாத்த முடிச்சுருவே ஒரு சில வெஜிடபிள் வந்து இருக்காது அப்போதா வந்து அவசர அவசர பட்டு வாங்குவாங்க ஆன்லைன்ல
ஒ கரெக்டா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ளயே வந்துடுவாங்க வெஜிடபிள்ஸ்ஸு
ம் வந்துரு ஒரு டுவெண்டி மினிட்ஸ்குள்யே வந்துரு எனக்கு
பரவால்ல
ஆமா எ வீட்டுக்கிட்டதா வந்து அந்த அ இந்த மார்க்கெட் மாத்ரி இருக்கு ஆமா அங்கருந்து பேக் பண்ணி கொஞ்ச சீக் கிமாவே வந்துரு
பரவால்ல
சும்மா நா கூட பாத்த அந்த பேக்கிங் ஜாபுக்கே வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் குடுக்குறாங்களா போய் பேசாம போய் சேந்துட போற நா
ம் இது நல்லாருக்கே
ஆ நான் கூட செக் பண்ணிட்டேன் இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்டே இருக்கும் போது அது வந்துச்சு எனக்கு எப்படியோ பேக்கிங் ஜாப்னு சொல்லிட்டு இந்த ஜப்டோலெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு டுவெண்டி ஃபைவ் தௌசன்னா நைன் ஹாவர்ஸ் தானா
ஆப்பர்சுவனிட்டி இருந்தா
ம் ஆம்மா கண்டிப்பா சொல்றேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரிதான் கேட்டுறீங்களா
ஆமா வீட்டுல குழந்தைங்கெல்லா விட்டுட்டு போக முடியாதுல்ல
ம் சேரி சேரி எனக்கு யாரோ கூப்புறாங்க செகண்ட் லைன் வருது நான் பாத்துட்டு அப்புறமா கால் பண்றேன் சரியா உம் ஏதாச்சம் இருந்தா நான் உனக்கு
ஆ கண்டிப்பா ஆ பை